என்ன பண்ணிட்ரு க்க
என்ன பண்றோ உக்காந்துருக்கோ
சரி
அது நறைய வேல இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்காக உக்காந்துரு ப்போம்ல அந்த மாரி உக்காந்துருக்கே
ம் ம் இது மா காலையில சொல்லுங்க சொல்லு சொல்லு
வேலையு இ நெறைய வேலை இருக்கும் போது என்ன தெரிம்மா எ மனசுல தோணு என்னென்ன வேலன்னு மொ தல்ல நம்ம லைனா நோட் பண்ணிப்போ ஒன் ஒன்னு முடிச்சுட் டு ஒண்ணு அப்டின்னு வெச்சுப்போ அப்படின்னு நா நெனச்ச ஆனா இத்தன வே லயு எழுதுனதுக்கு அப்புற அந்த வேலையே என்னமோ நம்ம பாக்கணுமானு மலைப்பாயி பாத்து முடிச்சுட்டோ அப்படின்னு திரும்பி அதே எடத்துலேதா உக்காந்துருக்கே எவ்வளவு சோம்பேறி தனமா இருக்கம் பாரு
ஞாயித்துகெழமல்ல அதனால அப்படி ஆகுது போல இருக்கு
ஏ இது மாரி நெறைய தடவ இந்த மாதிரி அந்த வேலைய நெனைச்சிட்டு உக்கார்றத விட அது ஒண்ணு ஒன்னா முடிச்சுட்டா வேல முடியு அப்படிங்கிற அந்த சிந்தனை வரமாட்டேங்கிது யோசிச்சுக்கிட்டே உக்காந்துருக்க
ம்
ம்
காலைல ஒரு ஸ்கீம் பாத்த அதாது பெண் குழந்தைகள் ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஏதோ நாலாயிர நாலாயிர அப்டின் போடுறதா போட்ருந்தாங்க எதும் பாத்தியா
இல்லியே அது சம்பந்தமா ஒன்னு தெரிலியே எனக்கு நாலாயிரனா எப்டி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா
அப்டிதா இல்ல அதாது ரெண்டு கொழந்தைங்க இருக்கிற வீடு அப்டின்னு சொல்லி போட்ருந்தாங்க வேற எது வந்து பேசல
அது அது எப்டி தெரிமா அது என்ன தெரிமா நாங்க அது வந்து ரெண்டு பாப்பாங்கறதுனால ஒரு தட அது சம்பந்தமா என்னான்ன மொதலலா ஒரு இது சொல்லுவாங்கள ரெண்டு ப்பா இருக்குறவங்களுக்கு வந்து அ, ஏதோ அக்கோண்ட்ல பணம் போட்டு வுடுவாங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நாங்க அத என்னன்னு மூவ் பண்ணி பாத்தோ அது வந்து அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணிர்க்குணுமா ம் அது மாரி பண்ணிருந்தீங்கனா தா அதுக்கப்றோ ககொழந்தைங்க இல்ல அப்டிங்கறதுக்கானது அது ஒடம்பு நமக்கு ஆ உடம்பு வீக் கா உள்ளவ்ங்க பண்ண முடியாதுங்குறவங்கல்லா என்ன தா பண்றது ஆமா போங்க இந்த சர்டிவிகேட்டு குடுக்குணுன்னாங்க ஒடம்பு வீக்கா இருக்கு பண்ண முடியாதுனு ஜெக்ட் அயிடு ரெண்டு தடவ
ம் கொஞ்ச மெனக்கெட்டு கொஞ்ச மெனக்கெட்டு பாத்துருக்கலா இந்த மாரி வேற எது ஆப்ஷன் இருக்கா அப்டி சொல்லி கேட்டு பாத்
ரெண்டு மூணு தடவ கேட்டு பாத்தோ அது அந்த சர்டிவிகேட்டு இருந்தாதா பண்ண முடியு யு அப்புடின்னா க ஆ அந்த ஃபேம்லி ப்ளான்ங் சர்டிவிகேட் ட் இருந்தாதா பண்ண முடியு அப்டின்னாங்க அது சும்மா இந்த விசாரிக்கிர விசாரிக்கிறப்பயே அது இருக்குணு இருக்குணு இருக்குணுன்னாங்க அந்த ஃபார்ம்லா வாங்கிட்டு வந்துதா வச் சிருந்தோ அதுக்கப்ற ஆமா ப்ற ஏ இத போய் முயற்சி ட்டு பண்ணிகிட்டுண்ட்டு அதோட உட்டாச்சி இப் இப்ப என்னா வந்திருக்குன்னு எனக்கு தெரியில இப்
ம் ம் சேரி சரி ஏன்னா த்தனார் மெனலா மெனகெட்டு அதலா வாங்கி ரெண்டு பேருக்குமே வந்து அந்த சர்டிபிகேட்டு இருவத்தய்யாயிறோ இருவத்தய்யாயிற டெப்பாசிட் பண்ணிருக்கிறதா போட்டு வந்துருச்சு
ஓ சூப்பர் சூப்பர்
ம் அது அவங்களே ஒரு சர்ட்டிபிகேட்டு அனுப்பி விட்டுற்றாங்க அங்கேந்து
அ அது போதுமே அது நமக்கு ஒரு ஆதாரம் மாது ரி அந்த புள்ளைங்க காலத்துல ஏதோ உதவட்டுமே எதோ ஒரு விஷ்யத்துக்கு
ஆமா அது எதோ அந்த ஒரு இதுல வந்து செஞ்சுட்டாங்க ஒரு இதா
அ அதா நம்ம எதுவுமே முயற்சி பண்ணாதா உக்காந்துக்கிட்டு இது இருக்குதா அது இருக் குதா பேசிகிட்டே இருந்தோம்னா பேசிகிட்டே தா இருக்கு ணு அடுத்தடுத்து என்னவோ அத முயற்சி பண்ணி பாக்குணு ப்டி நம்ம பாட்டுகா யோஸ் ச்சிக்கிட்டே உக்காந்துருந்தா எல்லாத்துலயு அப்டிதா இருக் கம் போங்க
திங்கிகெழம மார்க்கெட் என்ன ஆகுன்னு நெனைக்கிறீங்க
மார்க்கெட்டா ஒரு வேல அத நெனச்சதுனாலதா எனக்கு இப்டி நா உக்காந்திருக்கேனா
இருக்கு
ஒ பாப்போ எதாவ்து அது எதாவ்து ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்ட இது இப்ப நாலு நாளா ஏறிட்டே இருந்திருக்கு அதனால திங்க கெழம கொறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாறி அதாது ஏறிட்டே இருக்கே கொறையு அந்த மாறி மைண்ட் செட்ல நா சொல்றே மத்தபடி வேற எந்த நியூஸு வரல எறங்குற துக்கான நியூஸ் எதுவு இல்ல பாக்லா என்னன்னு திங்ககெழ
ந்த ஈரான் வந்துட்டு எதோ ஹார்மோஸ்ஸ வந் திரும்பவு மூட போறதா ஒரு நியூஸ் போட்ருந்தாங்க அது உண்மையா பொய்யா என்னன் தெரியல ஒருவேல அப்படி நடந்ததுன்ன கீழ போகறதுக்கு நெறைய வாய்ப்புருக் கு
ஆமா ஆமா அப்பனா டவுன் ட்ரெண்டு தா
ஆமா
ம் ம் பாப்போ நம்ம நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக் கோன் வச்சுக்கோங்களே நம்ம ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோன்னாய் ஏறப் போதா எறங்க போதா ஏற போதா எறங்க போதானு அதயே சிந்தனையாதா உக்காந்துருக்கணு இதே நம்ம வெள்ளி கெழமைய வந்து எதுவுமே ஹோல்டு பண்ணாம அன்னைக்கே முடிச்சுட்டு வெ வெள்ள வந்துட்டோன்னு வச்சுக்கங்க இத பத்தன கவலயே இல்லாம நாம பாட்டுக்க ருக்கலா எப்பயுமே அத நெனைச்சுக்கணு வெள்ளிக்கெழ ம வந்து ஹோல்டு பண்ணக் கூடாது ஏனா இந்த ரெண்டு நாளோட நிம்மதிய அந்த ஒரு வெள்ளிக்கெழம எடுக்க போ எடுக்குற ட்ரேடு வந்து கெடுத்துருது
கண்டிபா
இப்ப திங்க்கெழம எப்படா வருனு உக்காந்துருக்க வேண்டியதாருக்கு திங்கக்கெழம ஓப்பனிங் என்னவா இருக்கு என் னவா இருக் அதே யோசனையா இருக்கு அதுதா நா இப்டி உக்காந்துருக்கனானு நானு யோஸ்ச்ச ஏனா நா ஹோல்டு பண்ணி வச்சிருக் கங்க
பரவால்ல வாங்க பாசிட்டிவா ஓப்பன் ஆவுன் நெனப்போ கண்டிப்பா அப்டியே நடக்கு
அதுல ஒரு ப்ளஸ்ஸு என்னன்னா ஒண்ணு ஏறுனு வெ ச்சிருக்க ஒன்னு எறங்குனு வச்சிருக்க
ம்
இது ரெண்டுமே இல்லாம சைடு வேஸ்ல வந்துட்டுனா
கஷ்டொந்தா
முடிஞ்சிட்டு அவ்ளோதா
ம் ஆ பேங்க்ல ஏதோ பசல் பீமை யோஜனாவோ ஏதோ அந்த ஃப அது வந்தது அப்டின் சொன்னீங்களே என்னாச்சு லோன் மாதிரி எல்லாருக்கு போடாங்க
இல்லேல்ல அது ஏதோ இன்சூரன்ஸு ஒரு ஒரு ஏரியாவுக்கா வருமா பயிறு இல்லல்ல வர்ல எங்க ப பக்க வந்து அந்த இப்ப நமக்கு ஒரு ஒரு ஏத் தியாவ்ல பாதிப்பு எப்புடி இருக்குன்னு பாத்து இந்த அ நிவாரண குடுக்குறாங்கல்ல
அமா
க்கு பண்ணிதா வருன் நெனக்கிற எனக்கு தெரிஞ்சு இது எப்டின்னு எனக்கு தெரிய்ல அனா அ எங்க பக்கத்து ஊருக்கு வந்துருக் கே எங்குளுக்குல்லா எங்க பக்க உள்ள நெலத்துக் கு எல்லாருமே எழுதிதா விட்ருக்கோ இன்சூரன்ஸுக்கு ஆனா இந்த பக்கத்துக்குல்லா வர்ல
ம் அந்த அக்ரிகல்ச்சர் ஆபீசர்கிட்ட கேட்டா சொல்வாங்க என்னனு வருமா வராதா அப்டின்னு
அ அது நாங்க நா அந்த சம்பந்தமா ஒன்னு பாக்கற் து கடையாது எங் வீட்டுக்காரங்க பாத்துக்கறதுனால அவுங்க தட ஆனா அக்கோண்ட்டு குடுத்துருக்கறதுனால நா மெசேஜ்ஜ மட்டு பாத்துப்ப வந்துருக்கா வந்துருக்கான்னு மெசேஜ மட்டு பாத்துப்ப இது வரைக்கும் வர்ல ஆனா அவ பக்கத்துல சொன்னாங்க ஒருத்தவங்க இந்த மாரி ஏறி இருக்கு பணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாப்போம்
ஆ
அது கூட வந்தாலும் இப்ப தேவலாந்தா இப்ப இருக்குற நெலமைக்கு ஆ அதாவது கரெக்டா அந்தத் தேவை ஏற்படும் போது இந்த மாரி ஏதாவது ன்னு ஒரு நியூஸு தான் கெடைக்குது எனக்கு
ஆமா ஆமா
னா அது கெடைக்கறது இல்ல
ம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்கணும் எதுவுமே நம்ம முயற்சி பண்ணாம இருந்தா கெடைக்காதுல்ல கெடைக்க வேண்டியது நம்ம போய் ஆ போய் ஏன் எதும் செய்யல உண்மையா உள்ள விஷய
இல்ல இல்லங்க போன டைமெல்லாம் எல்லாருக்குமே விவசாய டையத்துல வந்து ந ய்ய பாதிப்பு எங்க பக் க்கல்லா மொத நட்டவங்க ரெண்டாவ்தடவ அதெல்லாமே வீணா போகி போயிட்டு அ திரும்ப அத நட்டாங்க ப்ப மொத நட் ட்ட செலவு எவ்வளோ வண்டி அடிச்சதுலேந்து எல்லாமே திரும்பி அந்த இது ஃபுல்லா அழுகி போய்ட்டு அதுக்கப்பறோ வண்டி அடிச்சி திரும்ப நாத் த்து வாங்கியு நட் ட்டாங்க திரும்ப வெத ப்பு மாரியே வெதச்சாங்கனு வெச்சுக்கோங்கள அது போன டைம் நறைய லாஸுதா அது நூறு சதவீதத்துல ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு போன டைம் வந்து ரெண்டாவ்து தடவ நாங்க வெளைய வெ வெளைய வெச்சோ
ஆமா நானுமே இங்க பக்கத்துல ஆமாமா நீங்க சொல்ற மாரியேதா இங்க பக்கத்துல வந்துட்டு அ போட்டு நெல்லு போட்டுட்டாங்க போட்டு மொதல்ல மொளச்சுது ஒடனே மழ மழைல அப்டே மூழ்ஹியே வந்துட்டு உங்ளுள்க் கொஞ்சோ நெல்லு மேல வந்துர்ந்துனா மழ பேஞ்சதுக்கு வந்து வே வ அது வந்து வளந்துருக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா அப்டே மூழ்ஹிட்டு அதில் அப்பதா ஒரு ஒரு ஒரு மாசங் க்ரோத்து அதுனால அப்டியே மூழ்கி அது அப்டே வீணா போய்ட்டு திருமி என்னாப் பண்ணாங்க ஒரு ஒரு ஒரு வாரோ ரெண்டு வாரோ விட் டுட்டு எல்லாத்தயு திருப்பி நெரவி திரும்பவு வந்து நெல்லு வெதச்சு திரும்ப அறுவட பண்ணாங்க அவுங்க லேட்டா தா பண்ணாங்க எல்லாரு முடிச்சதுக்கப்றோ போன வர்ஷோ ஆனா மழ அந்த போன சீசனுக்கு மழ அதிகம தா வந்துச்சு நீங்க கேட்டு பாருங்க விடாதீங்க ஏன் வேஸ்ட்டா விடணு நம்மளுக்கு நஷ் ட்ருமாயிருக்கு அப்டிங்கிறப்ப விட வேணாம்ல
ஆமாங்க ஆமாங்க இல்ல எங்ளுக்குமே வந்து ரெண்டு பக்கத்துல கொஞ்சொ பிரிச்சு பிரிச்சு இருந்துது அதுல ஒரு பக்கா தேரிட்டுன்னு வெச்சுக்கங்கள நமக்கு அதுக்கு கூட வேண்டா அனா இன்னொரு பக்கோ அப்புடி இல்ல பாதிப்பு தா எங்ளுக்கு அது ஒன்னுல்ல அதே மழ் ப்ல வளந்ததுக்கப்பற மட் டு வந்திருந்ததுனா அப்டியே ஒரோ அது
ஆமா ஆமா ஆமா
அது முன்னடி அந்த ஒரு க க ஒரு டயோ இருக்குல அது முன்னாடி வந்ததனால அதப் அப்டியே எல்லாருக்கு பாதிப்பா மாறிட்டு
இப்பெல்லா வந்து ஆ சொல்லுங்க
இன்னொன்னு அங்க எல்லாருக்குமே வந்து அ ஒரே டைம்ல இந்த பக்கத்து வயகாரவங்கள பாத்து பாத்து அவுங்களுக்கு நடும்போது நமக்கு எடஞ்சலா இப்ப நமக்கு எடஞ்சல்ன்னு வெச்சுக்கோங்க அவுங்க கொஞ்சோ வெயிட் பண்ணி நடுவாங்க நமக்கு வண்டி அந்த பக்கமா தா வர் ரன்னு அப்டின்னா கொஞ்சொ அந்த மாதிரி அ எல்லாருக்குமே ம் காலோ ஒத்துழைக்கல ஒரு ஒருத்தவுங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி நடுற மா திரியான சூழ்நல வந்துட்டு அதுதா ப்ரெச்சன எல்லாருமே அதுல பாதிச்சுட்டாங்க
ஆமா ஆமா ஆனா இப்ப சீசன் தா மாறி போச்சு இந்தந்த சீசன்ல தா மழ பெய்யு அப்டின்லா இல்ல அதுக்கேத்த மாரி நம்ளோட இப் ப்ப விவசாயம் பண்றதுல்லா வந்து பாத்தீங்ன்னா வன் அதிர்ஷ்டோ இருந்தாதா பண்ண முடியுங்கிற மாரி ஆயிட்டு ஏனா எப்ப மழ பெய்யுனு சொல்ல முடில எப்ப வெயிலடிக்குன் சொல்ல முடில ஒரு தடவ சீசன்ல நம்ம எடுத்துட்டோ அப்டின்னா அது வந்து நம்ளோட அதிர்ஷ்டோ தா அப்
ஆமாங்க ட்ரேடிங் மாரி ஆயிட்டுங்க வயலு டிரேடிங் மாரி ஆயிட்டு ஆமா அதெல்லா எப்படி அதிர்ஷ்ட நம்ம எதா இருந்தாலுமே நம்மளோட மனக்கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு அதுலயு இதலையு சரி இல்லையா ஆ நம்ம எல்லாமே வேணு அப்படினோம்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அந்த இதுல
ஆமா
ஆ
கொஞ்சோ முயற்சி பண்ணி பாருங்க அந்த இது இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்குதா என்னன்னு கேட்டு பாரு
ஆமாங்க ஆமாங்க அது பாக்கணு
ஆ என்ன சமையல் இப்போ
சமையல் அதா யோசிச்சிட்டே உட்காந்துட்டு அதுக்கப்ரோ ஃபோன் வரவு பேசிட்டு உட்காந்துட்ட இனிமே தா திரும்ப அதே த யோசிக்கிணு என்னனு
பாப்பா கலவுசாதோ சாப்டுவா அதா ஏதாவ்து கலவ சாதத்த போட்டனா அவ சாப்ட்ருவா ஒரு ஃபிப்
இங்கெ வேற எது நான்வெஜ்ஜு தா எடுப்பாங்க வருவா வறாங்கன் நெனக்கிறே இப்பதா வர்றாங்க
ம் ம்
பாக்குற எப்புடி என்ன வருத் துனு பாத்துகிட்டுதா முடிவெடுக்கணு நம்பலா ஒரு முடிவு இதுல எடுத் முடியாது இன்னைக்கு
ஆமா ஆமா என்ன வருதோ அதுக்கேத்த மாரி செய்யணும்
அதாப் ஆ சேரிங்க
சரி ஆ
ஓகே ஓகே